ஹலோ ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா
வணக்கங்க நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா அருமையா இருக்குங்க
ங்ளா சாப்ட்டீங்ளா
ஆங்க சாப்ட்டு இப்ப தா படுக்க போறோ
ஓஹோ
உம்
சேரிங் சேரிங்க நானு ஆனியன் ஊத்தப்பமு தேங்கா சட்னியு சாப்ட்டங்க
சூப்பருங் நைட்ல தேங்கா சட்னி சாப்ட்டு உங்குளுக் கொஞ்ச் ஜீரண ஆவுதுங்களா
ஆற்றதில்லைங்க ஆனா ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மாறிங்க
அப்டிங்ளா நல்லா பசி டைம்ல சாப்ட்டீங்கனா அது தெரியாது
ஆமா
பசிக்கிற டைம்ல நல்லா சாப்ட்டோன் வெச்சுக்கோங்க அப்ப எதுமே தெரியாது
ஆமாங்க
ஃபிரீ இல்லாத டைம்ல எது சாப்ட்டாலு எந்த ஃபுட்டு சாப்ட்டாலு நல்ல ஃபுட்டே சாப்ட்டாலு கொஞ்சோ பிரச்சனதா வரும் ம்
ஆமாங்க
ம்
இது பரவால்லங்க எனக்கு ஓரளவுக்கு முன்ன வந்துட்டு கோதும சாப்ட்டாலு செரி ஆ ஆ உப்புமா சாப்ட்டாலு சேரி நைட்டெலா ரொம்ப நெஞ்சு கரைச்சல் இருந்ததுங்க
ம்
அது எப்போனா நா கொஞ்சோ டீ காபி பிஸ்கெட் எல்லா அதிகமா சாப்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த மாரி தொல்ல இருந்தது
ம்
இப்போ அப்டி இல்லங்க
ம்ச் சேரிங்க சேரிங்க நல்லா எது உங்களுக்கு ஒத்து போதுங்களோ
ம்
இப்ப வந்து நைட்ல எனக்கு இட்லனா ஓகேங்க அது எல்லாமே ஒத்து போயிடு எனக்கு ஆமா ஆனா அ அதே தோச கலக்கா சட்னி கல்ல சட்னின்னா கூட எனக்கு ஜீர்ணம் ஆயிடு
ஓ
கலக்கா இது க என்னது இந்த கலக்கா சட்னி வேர்கடல சட்னி இருக்கு இல்லங்களா அதுதா எனக்கு வந்து ஜீர்ணம் ஆகாது எனக்கு அது செட் ஆகாது
ஓ ஹோ
ம்
பரவாயில்லைங்க ஏன்னா அது மாரி செட் டாகாதுனாலே நம்மளுக்கு வயசாச்சுந்தாங்க அர்த்தோ
ஆமாங்க
ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லா கடகடன் ஜீர்ணம் ஆயிடுது
ம்
நம்பளுக்கு அப்டி இல்ல இல்லிங்களா
ஆமாங்க அதுதா இதுவே என்ன பண்றது கஷ்டம் தா இருக்க இருக்க இருக் க இந்த வயசுக்கே நம்மள நடக்க முடில ஸ்பீடா கஷ்டமா இருக்குது எல்லாமே கஷ்டமாக்குது இப்ப இன்னு வருங்காலத்த எல்லா நம்ம நம்மளோடைய நெலம நினைச்சாவே இப்ப இருக்கிற கெளவ அந்த வயசானவங்கல்லா
ம்
அவங்கல்லா எவ்ளோ பெட்டர்ன்ற மாரி தோனுதுங்க
ஆமாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சன எல்லா இருக்கறது இல்ல அவங்க சாப்பாடே நல்லா சாப் படங்க ஏன்னா எங்க தாத்தாண்ணா இப்ப வரைக்கும் நெய்யோடு தாங்க சாவ வரைக்கும் கிட்டத்தட்டு தொண்ணூ த்தி எட்டு வயசில செத்தாருங்க
ஆமாங்க நெய் வந்து வந்து நல்ல கொழுப்புங்க நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு வந்து உடம்புல தேங்காம எந்த ஒரு பிரச்சனையு இல்லா வந்து டெய்லி வந்து நெய் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சாப்பறவங்க நஜமாவே நல்லது தாங்க வீட்லே செய்வாங்க அப்போல்லா
ஆமா ஆமாங்க
ம் ம் ம் ம்
இவங்களுக்கு அது தெரியிறது இல்லங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லா நெய் வாசனை பிடிக்கிறது இல்ல அந்த நெய்ய தெரியாம போட்டுட்டாலு வாந்தி எடுக்கறது சாப்ட்ட உடனே
ம்
இந்த மாரி எல்லாம் பண்றாங்க என்ன பண்றதுன்னே தெர்ல
அப்டிங்களா நெய் காய்ச்சி வெச்சிருங்க பெட்டர் அப்டே குடுக்காதீங்க ஒரு சிலருக்கு வந்து அது வேக்ஸ் மாரி இருக்கும் மேல இந்த கொழுப்பு மாரி மெதக்கிறதுனால அது புடிக்காது பட்டர் வந்து நீங்க வந்து எண்னெ காய்ச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க
ஆ
அந்த சுடசாதத்துல எப்பமே சூடா சாதம் போடும் போது அந்த சாதத்துல அத போடும்போதுதா அந்த நெய் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒரு சில சிலர் எல்லா சூடா சாப்பாடு இல்லாத போது அத போட்டுறாங்க அதனால என்ன ஆகுது அந்த ஸ்மெல்லு மட்டு வருது பட் டேஸ்ட் காணாம போயிடுது
அதோட நானு ஒரு பத் பத்து வருஷத்துக்கு முன்னடிங்க எங்க பைய பொறந்து பதினெட்டு வருஷோ ஆகுது அப்ப வந்துட்டு நெய் வாங்குவ அதாவது ஒருத்தர் தயிர் எல்லா விப்பாங்கல்ல தயிர் மோறு விக்கத் அவுங்க அவுங்க கிட்ட நெய் வாங்கும்போது அந்த நெய்யோட வாசமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அவுங்க தெருவுல வந்துட்டாங்கன்னா ரெண்டு வீடு தள்ளி அந்த வாச ன வரு ஓ நெய் காரு வந்ட்டாங்க
ஆமா ஆமா ஆமா ஞாபகோ இருக்குங்க எனக் கூட அ எப்டி சொல்றதுன்னா நெய் வந்து ஒரு கரெக்டா ஒரு கிளாஸ் ஊத்துவாங்க இவ்ளோ நெய்க்கு வந்து இவ்ளோ பணம் அதுதா கிளாஸ் ஊத்திதா வாங்குவாங்க இவ்வளோ நெய் வாங்கனுனா இருவது ரூபா ஒரு கிளாஸு பத்து ரூபா வந்து மோரு தயிரு ஒரு அக்கா வருவாங்க அவுங்க வந்து ஊத்திட் போ அவுங்க வீட்ல நேஜமாவே அவ்ளோ அருமையா இருக்கு வீட்ல காய்ச்சிந்தா வரும்போதே அந்த வாசன வந்து அதுக்கு அப்டி ஓப்பன் பண்ணோனே அப்டி க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு வாசன நல்லா இருக்கு அப்பே காய்ச்சி எத்துனு வந்த மாரி இருக்கு கெட்டியாவே இருக்காது அந்த தண்ணி இர்கக்கமா இருக்கோ அப்பவே ஆன் த ஸ்பாட் அப்டியே கூட ஊத்தி கூட சாப்பல்லா அவ்வளோ நல்லா இருக்கோ
ஆனா இப்போ வர்ற நெய் எல்லா அந்த வாசன வர்றதில்லைங்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அதுனால அப்போ அந்
ஆ சொல்லுங்க
அந்த நெய்யல்லா பாட்டி வீட்ல அந்த காலத்துல செய்யிற பசுமாட்டு நாட்டு மாட்டு நெய்யின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல ஆனா பயங்கர வாசனையா இப்ப எந்த நெய்யுமே அந்த வாசன வரதில்லைங்க அது ஏன்னு தெரியல பால் ஏட எடுத்து அதலேந்தே நெய் காய்ச்சி ஒரு மாரி விக்கிறாங்க அதாவது ஏ பால் ஏடுல இருந்து தயிர் தோயி வெச்சா அது புளிப்பு ஒரு மாரி வரு இல்லைங்களா அது அதுல இருந்து நெய் காச்சுனா ஓரு வாசன வருது
ஆமா ஆமா இப்ப எல்லா அதுதாங்க பண்றாங்க பால் ஏடல்ல தா தொடைக்கிறாங்க அப்பெல்லா வந்து பால்லயே காய்ப்பாங்க பால சுண்ட வச்சி காய்ப்பாங்க அது வந்து ஒரிஜினல் இப்போ வந்து என்ன பண்ணாங்க அந்த ஏடு அ அந்த எப்டி சொல்றது அனிமல்ஸ் கொழுப்புல்லா இருக்கு இல்லலைங்களா அதுக்கு அ காய்சி நெய்யா வித்துறாங்க இப்போ
ஆமாங்க
ம் ம் ம் ம்
அதனால செட் ஆகறதில்ல
ஆமாங்க ஆமாங்க
நீங்கங்க எங்கே வாங்குவிங்க நெய்யி
நாங்க வந்து நெய் இப்பல்லா இதுதாங்க வாங்குறோ பாக்கெட்ல தா வாங்குறோங்க ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடு இல்லைங்க அந்த நெய் வந்து வாங்குறே அ பசு பா பசும் போது அதாவது ப்யூர் தா சொல்றாங்க
ம்
அமுல் அமுல் தா வாங்குவே அமுல் நெய் தா வா ங்குவே ஆமாங்க அது நல்லாதா இருக்கோ அது அமுல் நெய் நல்லாதா இருக்கு
ஓ
அது வந்து எப்பல்லா சாப்பறோமோ அப்ப வந்து காய்ச்சி வச்சிருவே கம்பல்சரி எங்க அப்பாக்கு நெய் இல்லைன்னா சாப்பாடு இறங்க மாட்டாது எங்க அப்பாவுக்கு
ஓ
ஒரு ஒரு நெய் வந்து க சாதோ வெறும்னே பெசஞ்சி கூட ஒரு பொடி வச்சின்னு கூட சாப்ட்டுருவாரு
ஆமா ஆமாங்க நல்லா இருக்
ஆ இட்லி பொடி இருக்கு இல்லலைங்களா
ஆமாங்க
நீங்க அத நெய் போட்டுட்டு சாதத்தில் பெசஞ்சு கூட சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு
இல்ல சாப்பிட்டு இருக்கேங்க நானு இன்னொன்னு திருப்பதி சைட் எங்ககூட வற போ போது ஒரு கணியாணை நிறுத்துவாங்க அதாவது அது திருப்பதி டிஸ்டரிக் தா வருது அந்த அந்த ஸ்ட்ரீட் ல திரி பக்கோ அந்திரா பக்கோ அவுங்க கிட்ட வாங்கும்போது அந்த நெய்யி ரொம்ப வாசமா இருந்ததுங்க அதாவது ஓவர் தா பக்கத்து வீட்டுக்கு வரைக்கோ அந்த நெய்யோட வாசன போகு ம்ச் அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது எங்க வீட்டுல நெறையா பேருக் இந்த நெய் வாசனை புடிக்கறதில்லலை அப்டின்றதுனால அந்த நெய்யை வாங்க விட்டுட்டோங்க
ம் அதாவது நெய் வீட்டுல காய் சுனாவே அந்த வீடு ஃபுல்லா அந்த கம கம கம கமன்னு வாசனை இருந்துட்டே இருக்குங்க ஆ நா இப் ப இருக்கிற நெய் போடுங்க சப்புன்னு டக்குன்னு எண்ணெ மாரி மாறிடுது அவ்ளோதா அந்த ஸ்மல் வர மாட்டேக்குது நெய் ஸ்மல்ன்ற தே வர்றது இல்லப்ப எல்லாதா கொழுப்புல காய்சு வச்சடுறாங்க இல்லைங்களா இப்ப வந்து பியோரா வந்து யாரு அவ்ளோ பால இது பண்ணி ரெடி பண்ணி அதக்கு இது பண்ணி அதுல இருந்து இன்னொன்னு தயிராக மாக்கி தயிர வந்து நெய்யா மாத்தறது வந்து இந்த பராசஸ் பெருசா இருக்குறதுனால இது ஈஸியா காய்சி ட்டு அது அப்டி டப்பாலா அடிச்சு இப்பெல்லா எல்லாமே கெமிக்கல் தாங்க எல்லாமே கலப்படம் தா எதுவு ப்யூரா கிடைக்க மாட்டேக்குது
இல்ல கெமிக்கல் கெமிக்கல் இல்லாமலு எங்க வீட்டுக்கார் வந்துட்டு டீ கடை வெச்சிருந்தாருங்க அதாவது வானியம்பாடி டீ ஃபேமஸ்ன்ற மாரி ஒரு டீ கடை வெச்சுருந்தாருங்க அந்த டீக்கடையில பால் வந்து திக் கா சுண்ட காய வைப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாப்பது அம்பது லிட்டர் நூறு லிட்டர் வரைக் கு திக்காவே வாங்கி சுண்டுவாங்க அதுல வந்துட்டு மேல நிக் கு இல்லீங்களா அந்த ஏடை அந்த ஏடை அப்படியே எடுத் அந்த இத வச்சு நெய் காய்ச்சி நெய்ய விப்பாங்க ஆனா அந் த ஏடையே சு அரைச்சி அடிச்சு காய வைக்கிறதுனால அதையே எடுத்து காய வைக்கிற துனால அதுல இருந்து வர்றது நம்மளுக்கு ப்யூரா கிடைக்கறதில்ல பர் ச்சுற ப்ராசஸ் என்னமோ நெய் காச்சுற மாரிதா காமி காச்சறாங்க பட் இவுங்க வந்துட்டு வெண்ணெய்யில இருந்து பால் ஏடு வேற வெண்ணெ வேற பால் ஏடிலருந்து எடுக் குற நெய் வேற மாரி வருது அதே வெண்ணெயில இருந்து எடுக்கிற நெய் வேற மாரி வரு
ஆ அப்படிதா அப்படிதா
ஆ அவுங்க வெண்ண நெய் மட்டுந்தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டு வரு
ஆமாங்க என்ன பண்றதுங்க இன்ன எல்லாமே ஒரிஜினல்னா நம்ம வீட்ல மட் டு தா மெனக்கட்டு செஞ்சா மட்டும் தான் நமக்கு ஒரிஜினாலிட்டி கெடைக்கு இல்ல கொஞ்ச சோம்பேறி தன பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போற லேடீஸ் எல்லா இருக்காங்க இல்லீங்களா இப்போ அதனால முழுமையா வந்து ஒரு ஈடுபாடோட வீட்ல செய்ய முடில அங்கயே போய்ட்டு வேலை செஞ்சு ட்டு ரொம்ப டயர்டா வருவாங்க வீட்டுக்கு அப்போ வந்து அ ஒ ஒரு ஞாயித்துக்கிழம மட்டுந்தா கெடைக்கு உங்களுக்கு லீவு இப்ப அந்த டைம்லயு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கோ அது செய்யறது கரெக்டா இருக்கும் பாருங்க அப்புற கொஞ்ச நேர பொறுத்து ஆ அவுங்களுக்கு ஒரு உடம்பு ரீதியா ப்ராப்ளம் வரு இல்லைங்களா இதெல்லா செய்யறதுக்கு லா இதெல்லா மனசுல வெச்சுதா என்ன பண்றாங்க வெளில போய் கடையில வாங்கிறாங்க டக்குன்னு என்னடா இது செய்றக்கு இவ்வளவு நேரம் ஆகுது இது பிரச்சனை ஆகுதேன்றதுக்காக நேரா போய் அந்த பத்து ரூபா குடுத்து அங்கேயே வாங்கிட்டு வந்துர்லான்ற மாரி டப்பால அடைச்ச பொருட்கள் வந்து எப்பவு பிளாஸ் டிக் டப்பால அடைக் க்கிறாங்க இல்லங்களா அந்த பொருள்ங்கள வந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது தா அ ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த கேன்சர் கூட கொண்டு போயிடுதுங்க அது இந்த டப்பால்ல அடைச்ச பொருள் வந்து நீண்ட நாள் வந்து எக்ஸ்பரி ஆயிட்றுது இரு இப்ப ஒரு நாள்ள சாப்புட வேண்டிய பொருள்ல ரெண்டா நாள் வெச்சு சாப்ட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வந்து கொண்டு போவுது இது எல்லாருக்கு அவா ர்னஸ் தர்றது இல்ல ஆனா தெரிஞ்சவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு நாள்னா அந்த ஒரு நாளு தா யூஸ் பண்ணிட்டு போட்டுருவாங்க
செரி செரிங்க ரொம்ப நன்றிங்க என்னோட இதெல்லா பகிர்ந் துகினதுக்கு ரொம்ப நன்றிங்க நான் மீண்டும் உங்க அடுத்த அழை
அது அழைங்க அழைங்க அழைங்க கண்டிப்பா
நன்றிங்க